இல்ல கலிஜாக்கா ஹலோ வணக்கம் தோழி கேக்குதுங்ளா ஆ நல்லா இருக்கே தோழி நீங்க நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கே தோழி
ம் சாப்ட்டீங்ளா
ஆ சாப்ட்டே தோழி நீங்க சாப்ட்டீங்ளா
ஆ சாப்ட்டாச்சு தோழி நீங்க என்ன சமைச்சீங்க
தோழி இன்னைக்கு வந்து பச்ச பயிறு சாதம்
உச்ச பயிர் சாதமா செரிங்க தோழி ம் சொல்லுங்க தோழி
உங்களுக்கு மெஹந்தி போடுறதுல ஆர்வம் ஜா ஆர்வம் உண்டோ
ஆமா தோழி நா மெஹந்தி ஆர்டிஸ்ட் தா தோழி
ஓ செரிங்க தோழி அத பத்தி சொல்றீங்களா
ம் செரிங்க தோழி யாருக்காது மருதாணி போடணுமா தோழி சொல்லுங்க
அஹ இல்லைங்க தோழி மெஹந்தி எனக்கு பிடிக்கு நா அந்த இதுல பாத்தே உங்க இதுல எனக்கு போட தெரியாது அதனால நா அதுலப் பாத்தனால தா கேட்டே செ கேட்டேன் தோழி
ப்போ இப்போ நம்ம எங்காவது ஃபங்க்ஷன்ஸ்க்கு இந்த மாரி போனு நா இப்போ மெஹந்தி பங்க்ஷன்ஸ் எல்லா நெறைய வைக்கிறாங்க இல்லையா தோழி
ஆமாங் தோழி
ம் அந்த மாதிரி புக் பண்ணும் போோது அங்க போயி மருதாணி போடுவே அங்க நெறையப் பேரு கேட்பாங்க ஒரு சில டைம் இப்போ ஐம்பது பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு அஞ்சு பேர் வேணு மருதானி போடுறதுக்கு அப்டின்னு கேப்பாங்க சோ அந்த மாரி அவங்க எவ்வளோ தூரம் மரதாானி கேக்குறாங்களோ இப்போ அவங்க சும்மா பிரிச்சட்டு வரைக்கு போதும் இல்ல அறக்கை ஹாஃப் ஹேண்ட் ஹேண்டு வேணு அந்த மாரி அவங்க எவ்வளவு தூரோ கேக்குறாங்களோ அவ்வளவு தூரத்துக்கு நாங்க சார்ஜ் பண்ணுவோ ஜோ ஜோலானு பாசாக்யூ
திருமண விழாக்களுக்கு பண்ணுவீங்களா இல்ல மத்
ஆமா எல்லா எல்லாருக்குமே பண்ணுவே தோழி ஆக்சுவலி என்னன்னா இப்போ மெ தானே ஈ ஆர்டர் வந்துச்சு நார்மலா வீட்டுக்கு போய் கூட போடுவோ போ வீட்டுக்கு கோ வீட்டுக்கு போய போற தோழி
ஓ
எரிச்சலா இருக்கு
ஆ
வீட்டுக்கு போய் இப்போ நெறைய பேரு ப்ரரைடலு ஆர்டர் போடுவாங்க இல்லையா தோழி
ஆ கண்டிப்பா
அவங்களுக்கு இப்போ நீங்க ஆர்டர் பண்றீங்க எனக்கு மருதானி வேணு அப்படின்னா உங்களுக்கு வீட்ல கூட வந்து போடுவே தோழ்
ஓ ஓ சரி சரி தோழி வெளியூர் எல்லாமோ நீங்க போறது வழக்க உண்டா
தோழி கேக்குதுங்களா ஹலோ தோழி கேக்குதா தோழி நா பேசுறது கேக்குதா தோழி கேக்குதுங்களா
ஆ கேக்குதுங்க தோழி உங்களுக்கு நா பேசுறது கேக்குதா
ஆ எடையில கொஞ்சோ கேக்காம இருந்தது தோழி இப்பதா கேக்குது
ஆ அதா எனக்கு கேக்கல தோழி கொஞ்சோ நெட்ஒர்க் இஷ்யூ தோழி
ஓ சரி சரிங்க தோழி வெளியூர் போயிலாம் போடு போடும் வழக்கம் இருக்காங் தோழி
இல்ல தோழி இது வரைக்கு நா வெளில போனது கெடையாது இப்ப நா சென்னையில இரு க்றனால சென்னை பேஸ்ல எங்க எங்க இப்ப எங்க கூப்ட்டாலு சென்னையில இருந்தா ஓகே போய் போட்டுட்டு வந்துருவே இப்போ அவங்க கூப்
சரிங்க தோழி
கூப்புறாங்க அப்டின்னா கூப்புடுவாங்க இப்ப ட்ராவல்க்கு எல்லாமே
ஓ சரிங்க தோழி சரி சரிங்க
வந்து அவங்க பு கேப்பு புக் பண்ணிருவாங்க ஒரு சில பேரு இந்த ஆ இந்த ஆட் ட்டோ அவங்களே பே பண்ணிருவாங்க பே பண்ணி புக் பண்ணுவாங்க நா போயிட்டு வெறும் போட்டுட்டு வந்தர்ணு
ஓ செரிங்க தோழி இப்ப திருமணத்துக்கெல்லா நீங்க எவ்ளோ தோழி சார்ஜ் பண்ணுவீங்க
இப்போ கல்யாணத்துக்குன்னா அஞ்சாரூபா வாங்குவே ஒரு சில எடத்துல கொஞ்சோம் மிடில்லா இருக்குறவங்கள் கிட்ட ஒரு நாலாயிரூபா அந்த மாரி வாங்குவே ரொம்போ இப்ப நேய்பர் ஹுட் அந்த மாரினா த்ரீ தௌசண் வாங்குவ
ஓம் செரிங்க தோழி செரிங்க ஓ மெஹந்தி மட்டு சொல்றீங் ளா இல்ல மொத்த அலங்காரம் சேர்த்தா இல்ல மெஹந்திக்கு மட்
இல்ல வெறும் மெஹந்தி கைக்கு காலுக்கு இப்போ எல்போ லென்த்ல இருந்து கேப்பாங்க அதே மாதிரி கால்லையு அந்த ஆன்கில்க்கு மேல கேப்பாங்க சோ அது ஃபுல்லா போட்ணு கையிலயு முட்டிக்கு மேல போடணு இல்லியா அது உக்காந்து போறதுக்கு அஞ்சுல இருந்து ஆறு மணி நேரோ ஆயிரு தோழி இப்போ நா ஒரு பன்னெண்டு மணிக்கு உக்காந்தனா ஆறு மணி ஆயிரு தோழி இப்போ ஒரு சில பேரு சரியா கோப்ரேட் பண்ண மாட்டாங்க ம்போ அ அசஞ்சுட்டே இருப்பாங்க மருதாணி நம்மளால சரியா போட முடியாது அந்த டைம்ல உன்னு ஒரு ஒன்னவர் எக் ஸ்ட்ரா ஆயிரு ஏழு மணி நேரோ கூட ஆயிரு சோ அதுதா இப்போ அவ் இப்போ எவ்ளோ லென்த்து அவ்ங்க கேக்குறாங்க இப்போ அரபிக்குன்னா முன்னூறுபாலந்து போடுவே சும்மா இந்த விரிஸ்டு லென்த்து இப்போ நம்ம வாட்ச் கட்றோ இல்லயா விர்ஸ்ட் லென்த்லந்து முன்னூறுபா அரபிக் டிசைனு முன்னூறுபாலந்து ஸ்டார்ட் ஆயி அஞ்சாயிரோ வரைக்கு போடுவே தோழி இன்னு வெளில பத்தாய்ரூபா எட்டாயி ரூபா கூட வாங்குறாங்க தோழி இன்னு ஹை புரொஃபைலு அப்டி நெறைய இப்போ செலிபிரிட்டிஸ் செலிபிரிட்டிஸ்க்கு கூட போய்ரு போட்ருக்கே தோழி நா
ஓ செரிங்க தோழி செரிங்கமா
அவுங்களுக்கெல்லா சார்ஜு எக்ஸ்டா பண்ணுவே ஏனா அவுங்களால முடியு இல்லயா பே பண்றதுக்கு ம் இப் ப்போ யாராலயு அவ்ளோ பே பண்ண முடியாது இப்போ நார்மலாவே சென்னைல முணா மூணாயிருபாக்கு கீழ யாரு வாங்குறது இல்ல ப்ரைடல் மெஹிந்துக்கு
ஓ செரி
சோ இது சென்னைல மூணாய்ரூபா எல்லாரு போ குட்த்துருவாங்க அந் நாலாயிரூபா அஞ்சாயிரூபானாதா கொஞ்சோ வாய பொழெப்பாங்க என்னடா அஞ்சாயிரூபானா ரொம்ப அதிகமாச்சே அப்டின்னு ஆனா இப்போ ஹை ப்ரொஃபைல் கஸ்டமர் இருந்தாங்கன்னா அவுங்க குட்த்துருவாங்க தோழி
ஓ செரிங்க தோழி செரி
நாம அதே மாதிரி மருதாணி கூட நாங்களே எடுத்துட்டு போயிருவோ தோழி
ஓ செரிங்க தோழி
நானே மேக் பண்ணுவே வீட்ல நே நச்சுரலா மருதாணி மேக் பண்ணி நானே கோன் போட்டு எடுத்துட்டுவ இப்போ அவுங்க அதிகமா பேருவே இருக்காங்க இல்ல எல கெமிக்கல் யூஸ் பண்ண மாட்டோ தோழி நம்ம எண்ண நீல்கிரியா எண்ண இருக்கு இல்லயா தைலோ அப்டின்னு சொல்லுவாங்ள அந்த மாதிரி நீ நீர்கிரி எண்ண இரு க்குதுல்லயா அது நம்ம என்ன பண்ணுவோ மட் ஆமா அது என்ன பண்ணுவோ லி எண்ண வாங்கி அரச்சி பவுடரா வச்சு வே இது சேல் பண்ணுவாங்க மும்பைலந்து ஆர்ட்ரு பண்ணி வர வெப்ப
ஓ செரி செரிங்க தோழி
பவுடரா வாங்கி ஆனா ஒன்ஸூ நம்ம அது நல்லா டைல்யூஷன் பண்ணி நல்லா டை எல்லா ரிலீஸ் நல்லா ம மருதானி எல்லா ப்ரீப்பேர் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருவோ இல்லயா இப்போ நைட்டு மிக்ஸ் பண்ணி வ ச்சுட்டு நல்லா ஏர் டைட் கண்டெய்னர்ல போட்டு நல்லா மூடி வச்சிட்ணு அத டை ரிலீஸ் ஆயிட்டு அப்றமா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம கோன் போடுவோ அது நம்ம நேச்சுரல் கோன்னால சில கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணாததுனால இது ஒரு ஒரு வாரத்துக்கு மேல வெக்க முடியாது அது ஒரு வாரோ வெக்றீங்கன்னா கூட அது ஃபிசர்லதா வெக்கணு
ஓ புரிது தோழி புரிது
நார்மலா இப்போ நம்ம சிங்க் கோன் எல்லா இந்த மார் மார்க்கெட்லலா சும்மா அப்டியே கடைல வச்சிருவாங்க இல்லயா டப்பா அந்த மாதிரி வச்சு மாசோ கனோ ரெண்டு வருஷோ அந்த மாரி ஒரு வருஷோலா யூஸ் பண்ண முடியாது ஒரு வாரத்துக்கு மேல யூஸ் பண்ண முடியாது நாங்க செய்ற கோன்னு ஏன்னா இதுல கெமி க்கல் இல்லல்ல அதனால இதுக்கு மேல வெக்க முடியாது
ஓ செரிங்க தோழி
கலரு கம்மியா வந்துரு
ஓ ஓ புரிது
ோ அந்த மாதிரிதா தோழி இதுதா சிம்பிள் இது தா இந்த ஆர்டர் வந்துச்சுன்னா போறது புக் பண்றது
ஓ
இப்போ யாராவது கிளாஸ் எடுக்கணும் அப்டி சொல்லுவாங்க மரதானி கிளாஸ்ு சோ உங்களுக்கு இப்போ உங்களுக்கு கத்துக்கன்னு ஆச இருந்துச்சுன்னா அதுக்கு கூட நா க்ளாஸ் எடுப்ப
ஓ செரிங்க தோழி செரிங்க
சடுப்பாங்க சில பேர் ரெண்டு வார அந்த மாதிரி கிளாஸ் எடுப்பாங்க ஆன்லைன் கிளாஸ் ஆப்ன் கிளாஸ் எல்லா எல்லாமே எடுப்போ தோழி அது அது எல்லா இது ஒரு சைட் பிசினஸா நா பண்றது தோழி
ஓ சரிங்க தோழி
வராதுல்லயா ஏதாவது ஒரு சீசன் டைம் கல்யாண சீச டைம்ல இப்போ ரம்ஜான் டைம் பக்ரீத் டைம் அந்த மாரி மாதிரி எல்லாரும் ஃபங்க்ஷன்ஸ் டைமில்ல தான புக் பண்ணுவாங்க ஸோ அதனால அந்த டைமில் மட்டுும்்தா நம்மளுக்கு கார்டர் வரு தோழி
ம் ம் புரிது
சொல்லுங்கத் தோழி உங்கள்க்கு எப்பாது போட நோய்
நா வந்து ரொம்ப தூரத்துல இருக்கேன் தோழி நீங்க சென்னை நா வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் தோழி
கோயம்புத்தூரா நா கோயம்புத்தூர்ல எங்களோட ரிலேட்டிவ் இருக்காங்க தோழி நா வந்துட்டு போனே ஒரு
ஓ செரி செரிங் தோழி கோயம்பத் த்தூர்ல இருந்து நாப்பது கிலோமீட்ரு பொள்ளாச்சின் சொல்லி ஒரு ஊரு அங்கதா வசிக்றோ நாங்க ம் ம்
நெறைய லூ லூ மாலா என்னவோ சொல்லி எல்லா இருக்கு இல்லியா
ஆமா ஆமா தோழி ஆமா கோயம்புத்தூர்ல இருக்கு
ஆ இப்போ கோயம்புத்தூர்ல அந்த மால்க்கு நா வந்திருக்கே அது
ஓ
அதே மாதிரி அந்த இப்ப ஒன்னு ஓபன் பண்ணிருக்காங்க ரோஸ்க் ரோஸ் கார்டனா ரோஸ் பரக்கே என்ன சொல்லி செம்மையாருக்
இப்ப ஆ ஆமா தோழி இப்ப கலைஞரு ஆமா தோழி இப்ப போன இதல ஓபன் பண்ணியிருந்தாங்க போயிருந்தோ தோழி ஓபன் பண்ண புதுசுல போயிருந்தோ
ம் நானும் போயிருந்தே நல்லா இருந்துச்சு தோழி அது செம்மையா நல்லா அழகா கட்டியிருக்காங்க நா வந்திருந்தே ரீசன்ட்டா ஆனா சொல்லு ங்க எப்பவாது கோயம்புத்தூருக்கு வரோனா கூட வந்துரலா ஒன்னும் பிரச்சன இல்ல யாருக்காவது ஆர்டர் போடணுனா மரதானி இப்போ நம்மளுக்கு வேல முடியனுல்ல
ம் ம் கண்டிப்பா கண்டிப்பா
ம் செங்கத் தோழி வுங்கக்கிட்ட பேசுது ரொம்ப நல்லா இருந்து ரொம்ப மகிழ்ச்சித் தோழி மீண்டும் பேசலாந் தோழி சேரிங்கத் தோழி வ நன்றி வணக்கம்